ஹலோ ஆ குட் மானிங் மேடம்
குட் மானிங் குட் மானிங் என்னம்மா எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே என்ன டிஃபன் வேல எல்லா முடிஞ்சிருச்சா
ஓ எல்லா வே எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு டிஃபன்ல்லா சாப்டாச்சு இப்ப அடுத் து லன்ச்சுக்கு ரெடி பண்ணணு என்ன பண்றாங்க உங்க குட்டிஸ்லா
ஆ எங்க பசங்கல்லா வீட்லதா இருக்கறாங்க
இருக்காங்ளா சேரி சேரி சேரி எங்க பசங்கள வச்சு லீவ்ல சமாளிக் க்கவே முடில எப்படா ஸ்கூல் தொறப்பாங்கன்னு இர்க்கு
அ அ
ம் ஏ ஸ்கூல் துறக்கறத வேற லேட் ஆக்கிக்கிட்டே போறாங்ளே
ஆமா இன்னு வந்து மினிஸ்டர் வந்து எதோ கன்ஃபார்ம் பண்ணலையே ஸ்கூல்ல இருந்து சில ஸ்கூல்ல இருந்து மெசேஜ்ல்லா வந்திருக்கு போர்த் அப்டின் சொல்லியிருக்காங்க அப்றோ இந்த கவுர்மெண்ட்ல இர்ந்து எதுவுமே மெ மெசேஜ் வரல அப்டின்னு சொல்ட்டு இன்னு வந்து ஆலோசன நட த்துரும் அப்டின்னுதான் சொல்லிட்டு இருக்காங்க அதான் இன்னு தெரில எம் பசங்கல்லா சேந்து கீழ நல்லா வெளடுங்கப்பா
ஆ பரவால வெளயாட்
ஆ நான் என்ன சொல்றன்னா நல்லதுதான் அந்தி கா கி இல்ல நல்ல பசங்ளும் இருக்றாங்க கெட்ட பசங்களு வந்து விளாடுதுங்க அதுங்கல்லா தெருல இருக்குங்க சரி என் வீடு மேல இருக்கு சரி கீழே தான விளையாடுதுங்கன்ட்டு நம்ம கீழே விட் விட்டுறோமா ஏதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் நல்ல விளாண்டானுங்கன்னா மூணாவது நாளு சண்ட போட்டு இழுத்துட்டு வராங்க அவ பால எடுத்துட்டா அவே அடிச்சுட்டா
எதுக் அந்த மாரி அந்த மாரி பசங்ளோடல்லா எதுக்கு நம்ம கொழ் சேர விடணு கொஞ்சோ சொல்லி வெய் பசங்க கிட்ட
ஆமாமா பசங்ளுக்கு யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்றது தெரிலல்ல
அவங்களுக்கு தெரியாதுமா நம்ம தான் சொல்லணு இந்த மாரி பசங்க வந்து நல்ல பசங்களு இருக் க்காங்கல நம்மளுக் தெரியுல அது நம்ம சொல்லிக் குடுக்கணு சின்ன பச பசங்க தானே அவுங்ளுக்கு என்ன தெரியும் பாவோ வெளையாட்டுத்தனமா இருப்பாங்க
ஆ ஆ உண்மதான் அதுதான் அந்த பையன் கிட்ட சொன்ன நானு நீ போய் ஏன் ஏன் பண்ற ஒழுங்கா விளாடணு அத விட்டுட்ட ஏன் அவங்கிட்ட போற ஏதாவ்து அவன் பண்ணனா
ம் ம் பாரு
ட்டு
நீ போயிட்டு அவங்க விளயாடும் போது கொஞ்சோ மறஞ்சிருந்து பாரு அ ஏன்னா இப்போ உள்ள பசங்காளா வந்து இந்த பேட் வேட்ஸ் அதல்லா பேசறாங்க ஒரு நாள் போய்ட்டு பழகுனா கூட அதெல்லா கத்துகுடுத் கத்துட்டு வந்து அவங்களுக்கு தெரியாத் துல்லயா அது கெட்ட வார்த்த அப்டின்ல்லா தெரியாது அதுக்கப்ரோ வீட்ல வந்து அப்டி பேச ஆரம்பிப்பாங்க அதுக்கப்ரோ நம்ம இதுல இருந்து இந்த பசங்கள வந்து அது கெட்ட வார்த்தைன்னு புரிய வைக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு போது போதுன்னு ஆய்டு அதனால வெளியே விளையாட விடும்போது கொஞ்சோ பசங்கள வந் து நம்ம வாட்ச் பண்ணிக்ரனு நல்லது த நல்ல விஷியோந்தா பண்ற நீ வெளியே அனுப்பி ஏனா இப்ப உள்ள பசங்க போனே தானே பாத்துட்டுருக்காங்க
குட்டி பசங்ளுக்கு தெரிய மாட்டேக் யாரு நல்லவங்க யாரு கெட்ட பசங்க அப்டின்ட்டு
ஆமாமா அதுதா சொல்றே நீ என்னா பண்ணு ஒரு நாள் கூட போய்ட்டு கொஞ்சோ அப்டி பாரு பசங்க என்னதா பண்றாங்க ஏனா இப்ப ஆம்பள பசங்க பொம்பள பசங்க ரெண்டு பேரயு நம்ம கண்டிப்பா தான வளத்தாகணு
ஆமா
ம்
ஆ
ஏ எந்த கொழந்தனாலு வந்து நம்ம பாத்து பாத்து தா வளக்க வேண்டியதாருக்கு என்ன பண்றது
ஆ ஆ ஆ அ அந்த அவுங்க அவுங்க அம்மா இருக்காங்க பாரு என்ன ஏதுன்னு கூட எது யோசிக்க மாட்டாங்க
ஐய்யய்யோ
அவ்ங்க அம்மா நேர என்ன ஏதுனு கூட விசாரிக்கணு நேரா கேக்குறதுக்கு வந்துருவாங்க
ஓ சண்ட வேர
எனக்கு அதுதா கோவோ வரு ன்னடா இது சின்ன பசங்க சண்டய வந்து இவுங்க பெரிய பச பெரியவங்க சண்டையாக்குறாங்களே அப்டின்ட்டு
அது தப்பு இல்லையா
சொல்லி உட்டுருவே இங்க பாருங்க சின்ன பசங்க ஏதோ விளையாடுறாங்க அடிச்சுக்கிறாங்க இன்னைக்கு அடிச்சுப்பாங்க நாளைக்கி சேர்ந்துப்பாங்க அதுக்காக நாமல்லா வந்து அ சண்ட போட்டுக் ட்டு இருக்கக்க கூடாது புரியுதா அப்டின் சொல்லிட்டு தா நா பேச அது வந்து ன்னா உ பைய அப்டி பண்ணிட்டா எப்புடி அவ அடிக்கலா எ பையன ரொம்ப சத்தம் போடுவாங்க நா அப்ரோ நா என்ன பண்ணே ஏ பையன்ன கூப்ட்டு நல்லா தீட்டி விட்டு அடிச்சு வுடுவே நாளபின்ன அந்த பைய வந்தான்னா ஆமா
நீ என்ன பண்ணு அந்த பையனோட பேரண்ட்ஸ கூப்ட்டு உக்காந்து பேசு அவுங்களுக் கு புரியல்ன்னா நம்ளுக்கு ஓரளவுக்கு தெரியுல்ல அது பசங்க வெளையாடுறப்ப அப்டிதாமா கொஞ்சோ அந்த மாரி சண்ட போட்டாங்கனா நீங்களு சொல்லுங்க உங்க பசங் பசங்க கிட்ட இந்த மாரி வெளையா வெளையாடும் போது சண்டயெல்லா போடக்கூடாது ஏனா நம்ம நம்ம வள க்கறதுல தானப்பா இருக்கு நம்ம சொல்லி குடுக்கறதுல தானே இருக்கு அவங்களுக் நம்ம வந்து இப்பத்துல்ருந்தே நம்ம கத்து குடுத்தா தா போகப் போக அவங்க வந்து பிக்கப் ஆகாவாங்க ம்
மா நா என்ன பன் இல்ல இல்லனா வீட் வீட்ல உக்காந்துகிட்டு பொழுதன்னைக்கு மொபைலயே பாத்துட்டு இருக்கானங்க செரி காலையில வெ க்கையா இருக்கு வெயிலா இருக்கு வேணா அப்டியே நாமளு வுட்டுர்றோ ஈவ்னிங் ஆவது ஒரு அஞ்சு மணிக்கு மேல ஆறு மணிக்கு மேல கொஞ்ச நேரோ போய் காத்தாட விளாரிடிட்டு வரட்டு அப்டின்னா ரெண்டு நாள் விளான்னா மூணாவது நாள் சண்டய இழுத்துட்டு வறாங்க நா என்ன பண்றது சொல்லு
அது நல்ல விஷ்யோந் தா நீ பண்ற எல்லாமே நல்ல விஷ்யோந் தா பண்ற அது பசங்களுக்குள்ள சண்டன்னு வர்றது சகஜொந் தா நம்ம என்ன பண்ணணு அந்த பசங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வெச்சுன்னா புரிஞ்சுப்பாங்க இப்போ உள்ள பசங்கள்லா வந்து முன்ன உள்ள பசங்க மாறிக்கு மக்கப் பசங்க கிடையாது எல்லா அறிவாளி புள்ளங்க தானா நீ ஒரு வாட்டி சொல்லு புரிஞ்சுப்பாங்க திட் ட்டாத பசங்கள கொஞ்சோ அன்பா சொல்லு ஏ இப்ப உள்ள பசங்களுக்குல்லா அன்பா சொன்னாதா புடிக்குது
ஆமா ஆமா அதுவு உண்மைதா அதுங்க அன்பான்ட்டு இல்ல அதுங்களுக்கு ஐஸ் வெக்கணு ஏதாவது வாங்கி குடுக்கணு அந்த மாறில்லா இருக்குது பிளாக் மெயில் பண்ணியே நம்ம கிட்ட வாழ்ந்துருங்க அதுங்க
ஐய்யோ அது சொன்னியே ரொம்ப சரியான விஷயோ ஒரு வேலை செய்ய சொன்னா பத் து ரூபா குடுங்க இரவது ரூபா குடுங்க அப்டின்னு காசோட அருமை எல்லா தெரிய மாட்டே நம்மளுக்கு ஒரு ரூபா குடுக்க மாட்டாங்க நம்ம அப்பா அம்மா வாங்கி சாப்பட்றதுக்கு கூட இப்ப என்னாடானா அதுங்களுக்கு நூற் ரூபா கூட வந்து சில்ற காசு மாறி ஆயிடுச்சு
ஐய்ய அவ்ள தானா
ஆமா
இப்பிடி கேக்க ஆரம்பிச்சிருதுங்க ஆமா
அத்தா பின்ன வேற எவ்ளோ பா குடுக்கணு நால்லா
இப்ப இப்ப ஸ்கூல் ரீ ஓப்பன் ஆக போது எங்கயாவது அடி கி டி வாங்கிட்டு வந்தானா எதுக்கு தேவையில்லாம அதுதா எனக்கு பிரச்சனை விளையாடுங்க நல்லபடியா விளையாடுங்க அப்படிதா சொல்லுவே சரி விடு நா வேற எம் பையன் கதைய சொல்லிட்டு இருக்கறே நீ எப்டி இருக்கற
அப்படின்னு இல்லை இப்ப உள்ள பசங்களுக்கு நம்ம அப்படித்தானே சொல்ல வேண்டியதா இருக்கு இப்ப ஒரு அம்மாவுக்கு தெரியலன்னா இப்ப நீ சொல்றத கேட்டு எம் பசங்களுக்கு அத நா சொல்லுவே பாரு அந்த ஆன் அப்பிடி சொன்னா கூட வந்து அந்த ஆன்டி பசங்க இப்ப அவுங்க நல்லவங்கன்னா அப்ப நாங்க நல்லவங்க இல்லையான்றாங்க அ இந்த மாதிரி பேசுறாங்க நம்ம கம்பேர் பண்ணவு முடியல நல்ல விஷயோ சொல்லவு முடியல ஏன் கேக்கறப்போ அப்ப நாங்கல்லா நல்ல பசங்க இல்லையா அவுங்க மட்டுந்தான
ஆனா இந்த மாறி சமயத்துல தா அந்த அந்த அம்மாங்களுடைய இதுவு குணமு தெரிய வருது இல்லன்னா பாத்தா நல்லா பேசுவாங்க போற ச்ச வரச்ச பாக்குபோது கடைக்கு ஏப்பியாவது பாப்பே சேரி நம்ம ஒரே தெருவுல இருக்கோ எப்பயாவது பாப்போ கொள்ளுவோ இப்ப என்னடா இது அவுங்குளுக்கு கொஞ்சோ அறிவு இல்லாமலே பட்றாங்க பாறே எப்பவுமே பாக்குறவங்க தானே அவங்க நல்லபடியா இருக்கிறவங்க தானே அந்த யோசனை வேணா என்ன பையன் அடிச்சுட்டா பையன் கீழ உழுந்துட்டான்றதுக்காக வந்து இப்பிடியா சண்டை போடுவாங்க என்ன ஆளுங்களோ தெரில உம் உம்
சேரி விடு விடு அந்த அப்ப அந்த மாறி வந் இருக்கிறவங்ககிட்ட இருந்து நம்ம நம்ம பசங்கள கொஞ்சோ விலக்கி வெக்கறது நல்லது தானே
சேரி சேரி நா உங்ககிட்ட இன்னொன்னும் கேக்கணு இந்த ஆ அது என்ன தெரியுமா நீ அந்த போஸ்டல் இருக்குல்ல அதுல சேவிங்ஸ் ஏதாவது பண்றியா
எதுமே பண்ணலையே நா என்ன பண்றே
இல்ல நம்ம பேங்க்ல சேவிங்ஸ் விட இந்த என்னென்னமோ சொல்லுவாங்களேப்பா அது பேங்க்ல நம்ம டெபாசிட் பண்றது இலன்னா போஸ்ட் ஆபீஸ்ல டெபாசிட் பண்ணி இன்வெஸ்ட் மாரி பண்ணி எஸ் ஐ பி அத அத பத்தி ஏதாவது ஒனக்கு தெரியுமா ஆ
நா பசங்களுக்கு வந்து ஒரு மூணு நாலு வயசுல வந்து போஸ்ட் ஆபீஸ்லதா போட்டுட்டு இருந்தே என்னால முடிஞ்சுது எந்த எரநூறு ரூபா எரநூறு ரூபா ஒருத்தர் வீட்டுக்கே வந்து வாங்கிட்டு போவாரு அந்த மாதிரி வந்து போட்டுட்டு இருந்தோ ஒரு அது வந்து அஞ்சு வருஷம் போட்டேன் நெனைக்கிறே அதுக்கப்புரோ இப்ப பாஸ் பசங்க கொஞ்சோ வளந்ததுக்கு அப்புறம் போடணும்னு பார்த்தே எங்க நம்மளுக்கு செலவுக்கு இது வுக்கே சரியா இருக்கு மிச்சம் பண்ணாதான
இல்ல என் நெய்வர்ரு என் நெய்வர்ரு இருக்காங்க அவ்ங்க சொன்னாங்க இப்டி நா போட்டுட்டுருக்கேன்க்கா அம்மா இப்டி நா போட்டுட்டு இருக்கே இருக்கேங்க்கா அவங்க கொஞ்சோ டீட்டெயிலா தா சொன்னாங்க சரி இருந்தாலு உங்கிட்ட கேட்கலா உனக்கு ஏதாவது தெரியுமா அப்டின்ட்டு ஏன்னா அவுங்க வந்து ஆ ஆமா நம்ம பசங்க சின்னதா தானே இருக்காங்க போடுங்க்கா ஒரு அஞ்சு வருஷோ அப்படி வந்த பெறகு உங்களுக்கு டென்டுக்கு இதுக்காவது யூஸ் ஆகு
ஆ ஆ கரெக்ட் தா
சொன்னாங்க
இல்ல இல்ல இப்ப வந்து போஸ்ட் ஆபிஸ்லயே இந்த பசங்களுக் இப்ப வந்து நெறைய ஸ்கீம் இந்த படிப்புக்கு இதுக்கெல்லா யூஸ் ஆகுற மாதிரி றெறைய ஸ்கீம் இருக்கு அந்த மாதிரி வேணா ஏதாவது பாத்து போடலாம்
பாத்தே செரி ஓகே நா போனேனா ஆமா நா போனேனா பாத்து சொல்றே உனக்கு அவுங் கூட போனு ஒரு நாள் சொல்லியிருக்காங்க அவ்ங்க என் கூட வாங்கக்கா என்னென்ன ஸ்கீம் இருக்குன்னு அவுங்க காமிப்பாங்க அத பாருங்க ஆமா அத பாத்துட் டு உங்களுக்கு என்ன புடிச்சிருக்கோ அத போடுங்க அப்டின்னு சொல்லியிருக்காங்க
அவுங்க எதுவு இது ஏஜென்ட் மாரி பண்றாங்களோ
இல்ல இல்ல அவுங்க ஏஜென்ட்லா கெடையாது என் நெய்ப்பருமா
ஓ சேரி சேரி சேரி
போடுட்டு இருக்காங்க
ஆமா நல்ல விஷயோ தான ம் ஆமா ஆமா ஆ சேரி சேரி நா கேள்விப்பட்டிருக்கே பட்டிருக்கே ஆமா ஆமா செல்வ மகள் திட்ட டம் அதா பொண்ணுங்களுக்கு வந்து அது பதனஞ்சு வருஷோ ஆமா அதே நம்ம மூணு வயசு லிருந்து இல்ல மூணு வயசுல இருந்து போடணு செல்வ மகள் திட்டம் ஆ ஹ அந்த மூணு வயசுல போட்டாதா பிப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறமா அவங்களுக் ஏதோ ஒரு தொக கெடைக்குமா நம்ம இ ம் இல்ல இல்ல நா அந்த ஸ்கீம் எல்லா ஏன்னா ஏ ஆல்ரெடி நா போட்டுக்கிறதுனால ஓரளவுக்கு ரெண்டு மூணு ஸ்கீம்லா அப்ப வந்துச்சு எனக்கு எங்க நம்மளுக்கு செலவே கரெக்டா இருக்கு
சேரிம்மா ஓகே ஓகே
சேரி பாரு ஆ ஒகே ஓகே ஓகே பாய்மா
ஓகேம்மா பாய் பாய்